ஹலோ ஆ சொல்லுங்க ம் சொல்லுங்க சொல்லுங்க
எத பத்தி பேசலா இன்னைக்கீ நீங்க எதாவுது தலைப்பு இது பண்ணிருக்கீங்ளா
எதுவு பண்லையே மூவி போவீங்ளா
ஆ போவோம் தோழி அ போகு எப்டி நீங்க எப்டி போவீங்க இப்ப நால்லா பாத்தீங்கன்னா எதாவுது ஒரு நல்ல மூவி வந்தா போவோ அ இப்போ லாஸ்ட்டா நா பாத்தது எந்த மூவி பாத்தன்னா ஏதோ ஒரு மூவி பாத்த பேரு தா என க்கு மறந்து போச்சு உங்க நீங்க லாஸ்ட்டா எந்த மூவி பாத்தீங்க
பரிமலா என்கோ
ஆ நானு அந்த மூவிதா பாத்த ம் பரவால்ல நல்லாதா இருந்துச்சு
போயிருவோ எப்டின்னா எங்க வீட்ல ஐ டில ஒர்க் பண்றாங்ளா அதனால ஒர்க் ப்ரஷரா இருக்கு ஃபைவ் டேஸ் ஃபுல்லா ஒர்க் பண்ணுவாங்க டூ டேஸ் வந்துட்டு கம்பல்சரி வெளிய போயிருவோ எங்கியாவுது அதனால ஆ அதனால மூவி போயிருவோ வீக்லி வீக்லி கண்டிப்பா மூவி போயிருவோ
ஓ அப்பனா எனக்கு தெரிஞ்சு வர எல்லா படத்தையு பாத்
ஆம்மா ஆம்மா மேக்ச்சிமம் பாத்துருவோ எப்போ அந்த டூ டேஸ்ல வந்து வேற எதாவுது அதாது ஃபங்ஷனு இல்லாட்டி எங்கயாவுது ஷாப்பிங்கு இந்த மாரி போயிட்டோம்னா அந்த மாரி ஒன் டே ஃபுல்லா எங்கியாவுது அலைஞ்சு சுத்தனோம்னா அடுத்த நாள் டயட் ஆயிருவோ அதனால சண்டே வீட்ல இருந்துக்குவோ அந்த மாரி ஒன் ஒன் வீக் மட்டு எதாவுது ஸ்கிப் பண்ணிருவோ மத்தபடி இல்லாட்டி கண்டிப்பா போயிருவோ
ஓகே அப்போ உங்களுக்கு மூவி பாக்குறதுன்றது வந்து
ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதே மாரி பெட்ரூம்ல ப்ரொஜெக்ட்ர் வாங்கி வச்சிருக்கோ விஸ் தம்பி அனுப்பிட்டு இப்போ வந்து நா ஃபோன் பேசிட் ருக்கே மத்த நாள் மத்த நே ரமெல்லா அவுரு கூட அவரு ஒரு டென் தேட்டி நைட் ஒர்க் அவுருக்கு ஒரு டென் தேட்டிக்கு எழுந்திருப்பாங்க எந்திச்ச ஓன்னே ஃபுல்லா எ கூட தா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ரெண்டு பேரு படோ பாப்போ ப்ரொஜெக்ட்ர் போட்டு
ப்ரொஜெக்டர் போட்டு ஓகே ஓகே நல்லாதா இருக்குல்ல தேட்டர்ல பாக்குற மாரி இருக்குல்ல ப்ரொஜெக்டர்ல
ஆமா எதாவுது எங்க வந்துட்டு என்னோட அவருக்கு வந்துட்டு எல்லா மூவியு பாப்பாரு பட் எனக்கு வந்து த்ரில்லரு, சர்வைவல்லு, ஹாரரு
எப்டி ம மூவினா நீங்க ஹாலிவுட்டு, பாலிவுட்டு அ அந்த மாதிரியா இல்ல எல்லா மூவிஸு பாப்பீங்க சில பேர் தமிழ் படோ தா பாப்பாங்க அதுதா
அதா எல்லா மூவிஸு எல்லா மூவிஸு பாப்போ பட் எனக்கு ஆ எல்ல எல்லா லாங்குவேஜ் தமிழ்ல தமிழ் டப்புடா பாப்போ ஆ ஆ ஏனா எல்லா சர்வே வேல எனக்கு புடிக்கு ஆறுரை இந்த மாரி புடிக்கு அதனால மேக்சிமம் அவங்களு அதே மாற மாறிகிட்டு ரெண்டு பேரு சேர்ந்து பாப்போ
ஓகே ஓகே அப்போ நல்லாதா இருக்குல்ல
கருகன்னா ரொம்ப புடிக்கு
ஆ ஆமா அது ஒரு நம்மளுக்கு ஒரு பாஸ் டைம் தானே நம்மளுக்கு ஒரு டைம் பாஸ்கு மாறி ஒரு அந்த ஒரு டைம நம்ம வந்து ரிலாக்ஸ்டா அ யூஸ் பண்ற மாரிதா இருக்குல்ல மூவிஸ்ல்லா இப்ப நீங்க லாஸ்ட்டா பாத்தது அந்த மூவிதா அந்த
ஆ பரிமலா என் கோ
ஓகே பரவாயில்ல பாக்கலா பட் லாஜிக்கா பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஆ ஒரு தீமே இல்லாத மாறி ஃபேப் பண்ணணு நெறைய மலையாள படம்லா அப்டி தா இருக்கு இந்த நார்மல இந்த டேட் டூ டே லைப்ல நடக்குறது அப்டியே ப்ரொஜெக்ட் பண்ற மாறிதா இருக்குல்ல மூவிஸ்லா கேஷுவுல்லா அப்டியே போயிட்டே இருக்கு பாக்கலா ம் பிக்ஸ்கிரீன்ல பாக்கும் போது எந்த படமா இருந்தாலுமே அது நல்லா தா இருக்குது அதே படம் நம்ம வீட்டுல பா க்கும் போது போர் அடிக்கிற மாறி இருக்கு
ஆமா இதல்ல பாக்கபோது பாகலா எங்க தம்பிக்கி படம் பாக்கறக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல எங்க ரெண்டு பேத்துக்கு படம் பாக்றக்கு ஆமா அவன் வந்தா வெளியே ஏதாவது வாங்கி கொடுப்பாங்கன்னு சாத்திய வேற வழியே இல்ல அத வந்து படம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம பாப்பா ஓகே அப்டின்ட்டு கொஞ்சோ காமெடியா இருந்தா சிரிச்சுட்டு உக்காந்துட்டு இருப்பா அவ அவனுக்கு படம் பாக்குறக்கு அவளேவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது
ஓ ஓ அப்போ நீங்க வந்து எப்டி இப்ப இந்த டைம்ல வீக்கெண்ட்ல எந்த மூவி வருது அது போவிங்க அது த்ரில்லரா இருந்தாலு சரி ஆ ஃபேமிலி ஒரியன்டர எப்டி ஒரே தேட்டரா இல்ல டிஃப் பிரின்ட் பிரின்டைடஸ்
இல்ல ஒரே தியேட்டர் தா ஏன்னா இந்த சைடு ஆக்சுலி நாங்க இருக்கிறது கோயமுத்தூரு இந்த ப்ரான் அ ப்ராட்வே இங்க நெறய இருக்குது நெறய வந்துட்டு அங்க வந்து ஸ்நாக்ஸுக்கே நம்மளுக்கு ஆ பட்ஜெட் எகிரிடு டிக்கெட் காஸ்ட வீட பட்ஜெட் எகிரிடு ஆமா ஆமா ஆமா அதனால நாங்க இங்க கரும் தம்பட்டில சம் சங்கீதான்னு ஒரு தேட்டர் இருக்கு அதுல போய்க்குவோ அதுல வந்துட்டு பட்ஜெட்டா இருக்கு எல்லாமே ஒரு காஃபி பார்ட்டி ரூ பிஸ் ஒரு பப்ஸ்ஸு ஒரு சிக்ஸ்டி ரூபிஸு ஜூஸ் ஒரு சிக்ஸ் டி ஐஸ்கிரீம் ஒரு சிக்ஸ்டி இந்த மாறி பட்ஜெட்டா இருக்கும்
இங்கே பாப்கார்னே பெருசா இருக்கே தோழி டிக்கெட்டே நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ பிப்
கானு ஒரு எயிட்டி ருபீஸ் எயிட்டி ருபீஸ் மீடியம் ஓட ந்து அது ஒரு எயிட்டி ருபீஸ் வேணுமோ கொஞ்சோ பெருசா இருக்குது ஒன் பிப்டி குள்ளே முடிஞ்சுடுனு நினைக்கிறே இங்க பாப்கார்னு நா பாப்கார்ன் பெருச வாங்க மாட்டோ மூணு பேருமே ஐஸ்கிரீமு இந்த இது பப்ஸ் மட்டு தா
இங்கே பாப்கான்னே ஃபேர் ஃபிப்டி ஃபைவ்ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு இருக்கு த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேல தா நெனைக்கிறே பாப்கானே மீடியம் சைஸே அதுதா ஸ்டார்டிங்கே அதுதா
வீக்லி வீக்லி வேற போறதா அது எப்டி நம்ளுக்கு பட்ஜெட் அ அ இதாகு அதனால அந்த தேட்டர்தா கம்பல்சரி
எனக்கு தெரிஞ்சு தேட்டர்ல வந்து இந்த ஸ்நாக்ஸ்லதா வந்து அவுங்க ப்ராஃபிட் எடுக்குறாங்க போலருக் இல்ல தேட்டர்ன்னு பாத்திங்கன்னா அ சில டைம்ல பாத்தா ஒரு பத்து பேருக்குல்லா ஒரு படோ ஓடுது அப்போ அந்த பத்து பேருக்கு அந்த ஸ்நாக்ஸ்லதா அந்த ழ மூவி இதுவே ரன் ஆகுது போலருக்கு தேட்டரே
அதுவு இப்போ அங்கயு அதுவு இது இல்லாமே இப்போ இங்க சங்கரா ஸ்நாக்ஸ்ன்னுருக்கு என்னோடது சிந்தா ஹேன்பேகாதா இருக்கு ஒண்ணு ரெண்டு எடுத்து வச்சுட்டு பொயிருவோ அது கூட கட் ஒவ்வொரு டைம் கட் பண்றது இல்ல அந்த பெரிய பெரிய மால்ல தா இதுல செக் பண்றாங்க ஃபுல்லா ம் ஆமா ஆமா அ
இருந்தாங்கன்னா எல்லா வாட்டர் பாட்டில்லா செக் பண்ணிட்டு ஹேண்ட் பேக் எல்லா செக் பண்ணிட்டு ஏதா ஸ்நாக்ஸ் வச்சிருக்கோமா ஃபுட்டு ஐட்டம் எதா வச்சிருக்கோமா அப்டின்னுட்டு பாத்துட்டுதா அனுப்புறாங்க ஆனா உள்ள போனா அவ்ளோ காஸ்ஸ்லியாருக் ஒரு கூல்ட்ரிக்கே நம்ம இங்க ஒரு அம்பது ருபா அறுவது ருபா வாங்குறது அ தே குவான்டிட்டி அங்க வந்து பாத்திங்ன்னா ஒன் ஃபிப்டி டூ ஹண்ட்ரட் டபுள் தே ரேட்டா இருக்கு
ம் ஆமா
ஓ அப்டிதா இருக்கு ஒரு ஒரு நாளு இல்ல பர்ஜெட்ட தா பாக்கணுல்ல இந்த மாரி நம்ம மூணு வீஸ் எல்லா பாக்க போனா
வீக்லி வீக்லி போகு செட் ஆகுமா அந்த பட்ஜெட்ல மட்டுதா பாக்றது
அ பரவால்ல உங்ளுக்கு அது ஒரு டைம் பாஸா இருக்குல்ல சில பேர்ல்லா வந்து மாலுக்கு போவாங்க ங்க இப்ப இங்கல்லா மால் இருக்கு மால்ல பொய்ட்டு சும்மா ஒரு டைம் பாஸ்கு பொயிட்டு எங்க மால்லல்லா சோ நம்ளால எதுவு வாங்க முடியாது ஏதாவ்து ஒரு பர்டிகுலர் ஒராவ் ஒரு பர்டிகுலர் ஷாப் ல தா நம்ளால வாங்க முடியு க்ராஸ் ஆக்சரிஸ்ஸூ டிரெஸ்ஸூ அங்கேய போனாலே நறைய பிராண்டட் ஷோரூம்ல இருக்கும்ல மேக்ஸ்ஸூ ட்ரெண்ட்ஸ்ஸூ அந்த மாரி இதுலதா போலா பெரிய பெரிய பிராண்டட் ஐட்டம்ஸ் லல்லா சும்மா போய் ஒரு டைம் பாஸ் போய் ஏறி பாத்துட்டு வர்லா அவ்ளோதா மத்தப படி அங்கல்லா போய் எதுமே போய் வாங்க முடியாது சில பேர் வாங்குவாங்க போலருக்கு அந்த கடைய்லெல்லா கூட் டமே இருக்காது இல்ல
ம் ம்
எம்டியாதா இருக்கு எல்லாரு வரவ்ங்கல்லா வேடிக்க பாக்கதா வருவாங்க
ஆமா ஆமா
அவுங்களுக்கு தெரியு நெனைக்கிறே யாரு வாங்குவாங்க வாங்க மாட்டாங்கன் தெரியு பட் ஆனா எதுவு சொல்ல மாட்டாங்க சரி வந்து எல்லாரு பாத்துட்டு போட்டு அப்டின்ட்டு விட்டுடுவாங்க
ம்
இப்ப நீங்க ரீசெண்டா பாத்தணு உங்ளுக்கு எந்த மூவி தோழி உங்ளுக்கு புடிச்சிருந்துச்சு
ரீசன்டா அப்டின் பாத்தா எப்டி சொ சொல்ல தெர்ல எனக்கு நறைய அ கருப்பு பாத்தா ஆமா புடிச்சிருந்துது ஐயோ என்னோட சூர்யா எப்டி புடிக்காம இருக்கு சூர்யனா ரொம்ப புடிக்கு
ஓ ஓ அ பரவால்ல கருப்பு ப்போல் ஆமா ஆமா சொல்ல முடியாது ஆமா எல்லாரு அதா சொல்றாங்க ஓகே
யா
க்கில்ல பட் ஆனா பரவால்ல அ பக்லா ஒன்ஸ் பாக்லா ரொம்ப மொ க்கையால்லா இல்ல பாக்லா அப்டின்றாங்க அவ்ளொதா இப்ப மா இப்ப ஸ்டோரி லைன்லயே மாறிடிச்சு ல்ல இப்போ முன்னாடியெல்லா பாத்தா ஹீரோக்குன்னு ஒரு என்ட்ரி இருக்கு கமர்ஷியல் மூவிஸ் நறைய வரு இப்பல்லா அந்தளவுக்கு அதுக்குல்லா இப்ப எடுபட்றது இல்ல நறைய வந்து லோ பட்ஜெட் மூவி ஆ ஸ்டோரி ஓரியன்ட்டடு இப்டி தா பாக்குறாங்கல்ல டிஃப்ரெண்ட்டா ஓரியன்டடதா பாக்குறாங்க மூவிஸ்லா சில மூவிஸ்லா எப்டி ஆக்டர்ஸ்லா நம்ளுக்கு தெரியாம இருக்கப்பாங்க அந்த மூவிலா ஸ்டோரி நல்லா இருக்கூன் சொல்லிட்டு அதெல்லாமே நறையா ஹிட் ஆகுறதெல்லா இருக்குல்லை
ஆமா ஆமா ஆமா உங்களுக்கு என்ன ஆக்ட்டர் புடிக்கு
எனக்கு பர்ட்டிகுலரா எதுவு இல்ல தோழி எல்லாரையு புடிக்கூண் வச்சுக்கோங்கள ம்ம எல்லா மூவிஸும் பாப்ப எல்லா லாங்வேஜு எனக்கு நீங்க சொல்ற மாதிரி இந்த த்ரில்லர் ஆ சஸ்பென்ஸு ஹாரரு இந்த மாத்ரியானது புடிக்கு நார்மல் லைனோட ஆ சில புடிக்கு நம்ப பாக்குறது ஒரு டைம் பாஸு அத வந்து நம்பப் பாத்துக்லா சில ஸ்டோரிஸ்லா நல்லாருக்கு ஆ கடசி வரைக்கிமே நம்ப வந்து அத அ மூவிய வந்து இது பண்ணவே முடியாது சில த்ரில்லலா ரொம்ப மோசமாருக்கு
ஆ ஆ
ஆமா நா மிரேஜ்ஜுன் ஒண்ணு பாத்த அது த்ரில்ல த்ருல்லர் ம் மிரேஜுனு ஒண்ணு
ஹெலோ
ஆ கேக்குதா
ஆ கேக்குது கேக்
ஆ ம் மிரேஜுன்னுட்டு
ம் ஹ்ம்
அதுல பாத்தீங்கன்னா சஸ்பென்ஸ் தா அது எப்டின்னா கடசி வரிக்கிமே அது வந்து இவ்ங்க இவ்ங்கன் சொல்லி கடசிமே ஒர் ட்விஸ்ட்டு இருந்ச் அப்பதா நென்ச்ச எழுதுனவ இந்த ஸ்டோரி ஆமா அந்த ஸ்டோரி எழுதுனவ எந் த மூடுல எழுதிருப்பான் தெரியில ஓஸ்ச்சி எழுதிர்ப்பாளநனோ கடசி எண்டு வரைக்கிமே ஒரு ட்விஸ்ட்டு இருக்கு செரி ஸ்டோரி இதோட முடிஞ்சிர்ச்சு போலருக்கு அப்டின்ட்டு பாத்தா கடசீல எல்லாம் முடிச்சிட்டு க்ளைமேக்ஸ்லியு ஒரு ட்விஸ்ட்டு இருக்கு செரி இப்போ முடியபோது போலருக் கு அவ்ளொதா ரிவீலாய்டுச்சி சீக்ரெட் ரிலு ரிவீல் ஆய்டு ச்சி அவ்ளதா அப்டின் நெனச்சா அப்டி இருக்காது அடுத்தது ஒண்ணு இருக்கு நென்ச்ச செ இவ எவ்ளோ வந் து ரொம்ப யோஸ்ச்சிர்ப்பா போலருக் நறைய கதைங்க இது நறைய ஸ்டோரிஸ இது பண்ணி அந்த ஒரு இத்ல இன்ப்புட் போட்ரு பானோ என்னவோ தெர்ல நெனச்ச எப்டி யோஸ்ச்சிர்ப்பா பெரிய ஆளா இருந்துர்ப்பா போலக்து அந்த அளவுக்கு மண்ட யோஸ்சு இருந்துருக்குது ஒ கடசீ வரைக்கு அந்த ஸ் ஆ அப்டி அத பாக்கம்போது சி என்னாடா இது இன்னுமா அந்த ஸ்டோரி ஓடுது இது க்குள்ள ஒருது ஒரு சஸ்பென்ஸா இன்னுமா இன்னடா இது உ எப்படா முடியு இதுக்குள்ளயா ஒரு சஸ் வன்செய் இவன் இல்லயா ப அவனா அந்த மாரி நம்மளுக்கு சில படங்கள்லா அப்டிருக் இல்ல நெறயா ஆ டுவிஸ்டோடருக்கு இப்ப எவ் எவ்ளோ பேரோட அத டிஸ் கஷன் பண்ணி எழுதிருந்துருப்பாங்க அந்த ஸ்டோரி லைனா அவ்ங்க பில் பண்றதுக்குல்ல
ம் ம்
அந்த மாதிரியும் இருக்கு ம் சொல்லுங்க தோழி அப்றோ அனேகமா நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு இந்த இணைப்பு முடிஞ்சிருச்சு நன்றி ஆ செரி ஓகேப்பா ஆ ஓகேப்பா தேங்க்ஸ் ஆ ஓகே ம் செரிப்பா ஓகே பா ம் தேங்க்ஸ்